ஆஹ் சொல்லுமா
உம் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேம்மா
உம் சாப்டாச்சா
ஆஹ் முடிஞ்ச்சது
என்ன கோல்டா
இல்ல இல்ல ஏதோ வந்து லேட்டா சாப்பிட்டது கொஞ்சோ எதுவும் இதா இருக்கு
உம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷ பெஷல்லா இல்ல வெறும் கத்திரிக்கா கார குழம்பு
ஏ நாங்களு உம் நானும்தா கத்திரிக்கா முங்கக்கா போட்டு புளி குழம்பு
பரவாயில்லையே
உம்ம்ம்
நீங்க நான்வெஜ்ல எடுத்து ச தனியா சமைச்சு ப்பியா இல்ல சாட்டே சண்டேஸ்னு வெயிட் பண்ணுவியா
அப்படிலா இல்ல தோணுச்சுன்னா சாப்பிடன்னனு தோணுச்சுன்னா டக்குனு போய் வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சடுறது அப்படி இ இல்லைன்னா வரும்போதே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுறது இல்ல ஆர்டரு போட்டுக்குவேன் ஹம் ஹ இந்த மாறிதான் ஆஹ் டைமிங் எல்லா பாத்ததுல மாட்டே
ஆஹ் உனக்கு அங்க சீஃபுட்ஸும் கிடைக்கும் கிடைக்குமா உம் எல்ல பரவில்லையே உம் உம்
காட வாத்து உம் அப்பறோ வந்து காலு நண்டு எல்லாமே மோஸ்ட்லி இவருவ என் ஹஸ்பண்ட் இங்க இருந்தாங்கடா வாங்கிட்டு வந்து
உம் உம் உம் ஆஹ் ஆனா நீ இப்போ தனியா இருக்கிறதுக்கு க்கு போ வாங்கி
இஹ் ஹா அத மட்டும் செய்ய மாட்டேன் ஆமா அத செய்யமட்டேன் நா அப்பற ஏனாச்சும்மா சிக்கன்னு மட்டனு அத மட்டும் வாங்கிட்டு முடிச்சுவுட்டுருவேன்.
அஹ்
இருந்தாங்கன்னா இந்தமாறி வாத்து ஆ எதுஎதோ வாங்கிட்டு வருவாங்க அவங்க பாட்க்கு உம் ஹூம்
பரவால் ல நானா உன்னு வாத்துக்கறி சாப்ட்டதில்ல
அப்படியா அப்ப கெளம்பி இங்க வாங்க, நா இங்கியே போய் வாங்கிட்டு வந்துட்றேன் உம் ஆஹ் அது எல்லாம் ஒரே மாதிரியேதா இருக் கொஞ் சிக்கன் மட்டன் மாதிரியேதா இருக்கு ஆனா அது வாத்து கறி இது இந்த கறி அப்பிடிம்பாங்க அஹ் என்னமோ கொக்கு காட அத் து வெண்ணு எல்லா ஒரே மாதிரி இதாதா இருக்கு ஆஹ்
கே அதுக்காகயே ஒரு ஹோட்லுக்கு போவேன்
ம் எதோ கீர்ணி என்னமோ கீர்ணி கோழியா எதோ ஒருக் கோ சொல்லுவாங்க அது என்னென்னமோ வாங்கிட்டு வருவாங்க ஆனா இவங்க
ஆ
அ அந்தமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வாங்கிட்டு வருவாங்க, ஒரு ஒரு மாசம் லீவ் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஆ எ ஒரு வருஷமா சாப்பிடாதது எல்லாத்தையு ஒ ஒரே மாசத்துல வாங்கி குடுத்து சாப்ட்டு ஆஹ் இது பண்ணிட்டு போய்ருவா மேடொ ம் ம்
ஆனா இங்க ட்ரை பண்ணணு அ ஒரு வாட்டிக்கு அம்மா வீட்டுல கூட சொன்னாங்க ஆஹ் வாமா சாப்ட வாமா அப்டி அப்டின்னாங்க ஐயோ வாத்துக்கறிதா சாப்டதேல் என்னமோ எனக்கு பயமா இருக்கு வேண் டா அப்டின்தா சொல்லியிருக்காங்க இங்கெயு அக்கா செஞ்சிருக்காங்க ஒன்னுரா அப்போவு நா போல பயொ வேண்டா
அது எல்லா ஒரே மாரிதாருக்கு சிக்கன் மட்டன் மாதிரி டேஸ்டாதா இருக்கு அதுல டிஃப்ரெண்ட்டாலா இருக்காது ஆனா சிக்கன் வேகுறத விட இது வந்து இன்னு கொஞ்சொ டைமிங் எஸ்டண்ட் ஆகு மட்டன விட கூடுதலா அந்த மாரிதா இருக் குமே தவர மத்தப்ப அப்டி ஓகே நல்லாதா இருக்கும் டேஸ்ட்டு
இந்த சிலது இப்போ சிக்கனே அந்த நெஞ்சு கறின்னுவாங்கல்ல அது மாரி இருக்குமா இல்ல சாஃப் தா
சாஃப்டாவு இருக்கும் கொஞ்சோ செல பார்ட்ஸ் மட்டு கு கொஞ்சோ ஹார்டாவு இருக்கும் ஆ வேக கொஞ்சம் லேட்டாகுமேங் ன்றதுனால டைமிங்க மட்டு எஸ்ட்டண்ட் பண்ணி வச்சுக்குவோ ஒரு தடவைக்குலா என் தம் பி ஒய்ஃப் வந்திருக்கும் போது வாத்துனே சொல்லாம சாப் ட வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டோன அது க்கப்புறோ சொன்னோ அய்யோ எனக்கு தெரியாம நா பாட்டுக்கு சாப்ட்டனே அப்படின்னு சொல்லி ட்ருந்தா ஆனாவ் ஃபர்ஸ்ட் ஒன்னும் தெர்ல அதுக்கப்புறமேட்டு அத ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனா என்னான்னு தெரியல அப்படின்னு யோசிசிட்டே தா சாப்ட்டே ஆ டேஸ்ட்டா தா இருக்கு நல்லாதா இருக்கு ஆனா அப்பதிக்கு சொல்லல என்னான்ட்டுலா சொல்லல முயலு அதுஅதுனுலா முயல் தா வாங்கிட்டு வந்தாங்கன்னு நெனக்கிறே ஏதோ சம்த்திங் என்னான் தெர்ல ஆனா அந்த மாரி சாப்ட்டுட்டு சாப்ட்டு முடிச்சுட்டு ஒடனதா சொன்னோ ம் அது டேஸ்ட்டே தெரியல ஆனா நல்லாதா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்ருந்தா
பரவால்ல இது மாரி என்ன தெரியாம சாப்ட வச்சதுன்னா மட்டன் தலக்கறி அம்மா வீட்ல இருக்க வரைக்கு தலக்கறினா சாப்ட்டதே கெடையாது மட்டன்லாம் அந்த மாறு மார்கன் எலும்புனு சொல்லுவாங்க அப்புறம் நல்லி சூப் வாங்க அப்புறம் நார்மலா மட்டன் இந்த மேரி தா சாப்ட்ருக்கே ஆஹ் இங்க ஊருக்கு ஒரு நாள் வந்துட்டு ட்டு அது டெலிவரிக்கு அப்புறமா பைவ் மந்த்ஸ் டெலிவரிக்கு அப்றமாவு என்ன ஒரே திட்டு எப்படி நீ தலக்கறி சாப்பிடாம இத்தனை அஞ்சு மாசம் நீ வீட்டுல அந்த த ந்துனு சொல்லிட்டு போய்ட்டு ரெண்டு தல எடுத்துட்டு வந்து செஞ்சு அப்படிய நிறைய வைக்கிறாங்க எனக்கு பாக்கபோது ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஓடு மண்டை ஓடோட ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப படிச்சிது நல்லா சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் ஏ அவர் எத ஏத த்து குடுக்குறாரு இந்தா இதஸ் சாப்டு இது காது இந்த இது சாப்டு இது வந்து நாக் க்கு அய்யோ தேவனே இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க நான் எதையும் தொடல நீங்க சொல்லாம இருந்தாக்கு ஏதோ ட்ரை பண்ணி வாய்குள்ள போயிட்டு இருக்கோம் நீங்க சொல்லிட்ட பிறகு எனக்கு எனக்கு குடுக்கவே குடுக்காதிங்க அப்டின் சொல்லிட்டு அப்றோ அவர் ச சாப்ட்டு காட்றாரு ஆண்ட் வந்து அந்த காது வந்து ரொம்ப அ மொறுமொறுன்னு இருக்குமா அது அவங்க சுட்டு அதுக்கப்ற நம்ப கொழம்ல செஞ்சு இது பண்ணும் போது நல்லா சாஃப்ட்டா இருக்கு பிளஸ் நல்லாவும் இருக்கும் கொ நர்க்கு நர்க்குன் கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதை சாப்பிட்டு காமிச்சாங்க ஆ ஓஹ் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அஹ் அப்படின் சொல்லி எடுத் டினதான் தலைக்கறி இப்பவும் வாங்கி செஞ்சாலும் அந்த மண்டை ஓட தான் சாப்பிடுவேனே தவிர கொஞ்ச சாப்டா இருக்கு மட்டன் மாதிரே கிட்ட கிட்டி பீசஸ் இருக்கு நான் சாப்பிடு வேன் சாப்பிடுவேன் மத்தபடி எதா புதுசா டிஃப்ரெண்ட் டா ஏதாவுது ஷேப்ல எதா எதா பீஸ் இருந்தன்னா கம்முன்னு அவர் தட்டுக்கு போய்டு
ஆ நெக்ஸ்ட் டைம் கெட்டுகெதர் நம்ம எப்பயாச்சு வச்சோம்னா ஆ எ ஹஸ்பெண்டு வந்து து இருந்தாங்ன்னா அப்ப நா வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியாம நா வச்சு தரே
ம் சொல்லிட்டே வை ஆனா முயலு சாப்ட்டதுல அ வாத்த சாப்ட்டது இல்ல தோ
முயல் நல்லா டேஸ்டா இருக்கோ அது சாஃப்டா இருக்கு ஸ்கினுலா அது வந்து டிஃப்ரெண்ட்ட ரோஸ்ட் சீக்கிரோ வெந்துரோ நல்லா இருக்கோ அது ரொம்ப சாஃப்ட்டா ஒரு இதாதா இருக்கோ ஹார்டா கூட இருக்காது ஆனா வாத்து இருந்த கொஞ்சோ ஆப்போசிட் ட்டு இந்து கொஞ்சோ நல்லாருக்கோ து அது எப்டின்னா ஒரு எ மாமியார் வீட்ல இருக்கும் போது சொல்லுவாங்க ஒரு தனி முயல வாங்கி நாலு பேருக்கு தனித்தனியா பண்ணுவாங்க அவுங்க ஒரு தடவ பண்ணிருக்காங்க ஏன்னா முயல் ஃபுல் முயல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படினு சொல்லி ட்டு அந்த மாதிரி தனித்தனியா தக்காளி வெங்காயோ நறுக்கி இஞ்சி பூண்டு அது இதுலா போட்டு எல்லாத்தையுமே போட்டு தனி தனி தனியா நாலு பேருக்கும் தனி தனியா செஞ்சு அந்த மாதிரி சாப்ட்றுவோ நாலா எல்லாத்தையு ஒண்ணா போட்றுவ ஆ எனக்கு கொஞ் கொஞ்சோ வேலையா இருக்கிறதுனால ஆனா அவுங்க ஒரு தடவைக்கோ அந்த மாரி தி செஞ்சு குடுத்தாங்க முழு முயல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்டிங்கறதுனால தனியா செஞ்சு குடுப்பாங்க
ஓஹோ
தெரில அதானா ஒடம்புக்கு நல்லதும்பாங்க
ம் ஹு
ம் ஏ என்னனு தெர்ல சின்ன தேம் பாப்போ எப்பையாச்சு பார்த்தோம்னா இங்க ஆனா மோஸ்ட்லி கெடச்சுறுது கெடச்சுரோ இந்த ஊர்ல அ கெடச்சுரோ
எங்க இங்க தெரில இங்க நாங்க போய் தேடனது கெடையாது அத பார்த்ததோ கெடையாது அ
ம் ம் இன்னு சில ஊர்ல அந்த மாரி இருக்கு கிடைக்கும் போல சிலதுலல்லா கிடைக்கதோ என்னமோ தெர்ல
ஆ ஆனா உள்ள கிராமத்துக்குள்ளலா கண்டிப்பா கடைக்கோ அவுங்க வளப்பாங்கல்ல வளத்து வெச்சுட்டு ருக்கவங்க வந்து
நாங்க இருக்க ஊர்ல கொஞ்ச இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏதோ கெமிக்கல் தடவன மாதிரியேதா இருக்கும் சிக்கனு மட்டனு எல்லாமே ஆனா இன்னொரு ஒரு சைடு ஒரு கேட்டுக்கு தாண்டி அந் அந்த சைடு ஒரு ரயில்வே கேட்டு இருக்கோ ரயில்வே கேட்டுக்கு அந்த சைடு போனா அது வந்து கிராமத்துல இருந்து வர்றதா அது பாத்தா தனி டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு ஒரு டேஸ்ட்டே நல்லா இருந்துது ஒரு காய் வாங்கனா கூட ஒரு டேஸ்ட்டா அது ஒரு டேஸ்ட்டியா ருந்தது இங்குட்டு ஒரு கேட்ட தாண்டி இங்குட்டு வந்துட்டோம்னா இது வந்து ஃபுல்லா என்னமோ கெமிக்கல்ல செஞ்ச காய்கறி சிக்கனு மட்டனு அந்த மாதிரி இருக்க மாரி இருக் அங்குட்டுலா பாத்தா ஃப்ரெஷ்ஷா ஏதோ ஒரு கிராமத்துலைந்து சும்மா எலதலலையா சாப்டுட்டு இந்த மட்டன் மாதிரி அந்த மாதிரி இருக்குற மாரி ஃப்ரெஷ் தனா ஆடு மாதிரி தோணுது டேஸ்ட் அந்தளவுக்கிருக்கு
ம அதா இங்க சொல்லுவாங்க என் மாமியார் சொல்லுவாங்க மாமியார் சொல்லுங்கத எத ஆட்டோட வாலப்பாத்து வா வாங்கணூ அதனா த வந்து ஆட்ட வெட்டி கங் டவிடம் போது அதோட வால வெட்ட மாட்டாங்ளா வாலோடதன தொங்கவுட்டுருப்பாங்க அதன் சொல்லிர்க்காங்க ஆனா எனக் கு அது வெவரொ தெர்ல அனால இவுங்கதான கடைக்கு போவாங்க இவுங்ககிட்ட போம்போதுல்லா சொல்லியனுப் வாங்க வாழப் பாத்து வாங்கு வால பாத்து வாங்கு
அங்கென்ன இருக்க போது வால பாத்து அவ் என்னன் தெர்ல ஊம்
செரிமா
சேரி ஓகே பாப்போ கொஞ்ஜொ நேரோ ரெஸ்ட் எடுங்க உம் ஓகே எனக்கும் இப்பதா வந்தே நா திரும்பவு வெளில போகணு ஷாப் இன்னு கொஞ்சோண்டு இங்க வீட்டுக்கு தேவையானது வாங்கணு மளிக ஜாமா
உம் எல்லாத்துக்கு டூ வீலர்ல சுத்தீர்றல ஓ
ஞா இப்ப வரும்போதே பொயிட்டு வர்லான் பாத்தே டைம் ஆயிடுச்சுன்ட்டு சாப்ட பசி அதுனால வந்துட்டே இப்ப திரும்ப போய்ட்டு வாங்கிட்டு வனா கொஞ்சோ வெளிச்சத்தோடயே வந்துருவே
சேரி செர் சேரிடா அப்ப நீ பொயிட்டு பாத்துட்டு வா
ம்ம் ஓகே ஓகே ஆ செரி ஓகே ஓகே பாய்